ஹலோ கேக் க்குத தோழி
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
ம் நா இப்போ தா எல்லா வேலையும் முடிச்சே தோழி நீங்க முடிச்சுட்டீங்களா வேலைகள்
ஆம் ஆ முடிச்சுட்டே தோழி என்ன தோழி எங்கன்ன வெளிய போய்ட்டு வந்தீங்களா
ஆமா தோழி காலையில கடைக்கு போயிட்டு வந்த
ஆ
அதனால இன்னிக்கு கொஞ்ச லேட்
ஓ சேரி தோழி இப்ப நீங்க சுற்றுலா மாரில போயிருக்கீங்களா தோழி நீங்க
ஆ தோழி இப்ப கடைசியா வந்து ஊட்டி போயிருந்தோ நாங்க நல்லா இருந்துது தோழி
ஆ அங்க என்னென்ன ஃபேமஸ் தோழி என்னென்ன இருக்கு அங்க ஊட்டில
அங்க டி எஸ்டேட் இதெல்லா ஃபேமஸ் தோழி என்ன நமக்கு மலையில போனா நல்ல சில்லன்னு இருக்கு இப்ப இங்க நமக்கு வெயிலா இருக்கு கோடை காலத்துல அங்க போனோன்னா நமக் இன்னு நல்லா இருக்கிற மாரி இருப்போ அங்க இது டெம்பரேச்சரு சில்லின்னு இருக்கு அதனால எல்லாரு அங்க போக விரும்புறாங்க
ஓ தோழி அங்க இப்போ அந்த மாரி சாக்லேட்லா ஆஹா நா போனது இல்ல தோழி ஆனா சொல்லி கேள்விப்பட்டிருக்க அங்க சாக்லேட்லா ஃபேமஸ் அப்டில்லாம் சொல்லுவாங்க பூலாம் ஆ பூக்கள்லாம் நெறைய வெச்சிருப் பா அங்க இருக்கங்க அதனா நீங்க போயிட்டு வந்தீங்களா தோழி இந்த கண்காட்சிக்குல்லா நீம
ஆஹ் தோழி அந்த பூ இருக்குது பாருங்க
ஆஹ் எந்த மாரி பிளவர்ஸ் இருக்கு தோழியாங்க எப்டி இருக்கு எல்லா கலர்ஸ்லயும் இருக்குமா
ஆ எல்லா பூக்களு இருக் அ தோழி இதுக்காகவே நம்ம கோடை காலத்துல வருவாங்க அப்படின்றதுக்காகவே அது எக்ஸிபிஷன் மாதிரி வளர்க்குறாங்க இந்த மார்ச் மாதத்துல வளர்க்க ஆரம்பிச்சாங்க அப்பிடனு போது மே ஏ ஜூன்லதா அங்க இன் இன்னு நல்லா இருக்குது
ஹம் இப்ப நம்ம அங்க வந்து பை பண்ணிணு வர முடிய அமா தோழி வாங்கி தரலம்மா
அது பூக்கள்ளா வாங்க முடியாது தோழி நம்ம சாக்லேட் வாங்கிக்கலா ஊட்டி கேரட்டு பேஃமஸ் அது வாங்கிக்கலா அப்புற இந்த மாதிரி ஐட்ட தா வாங்க முடியு ஃப்ரூட் அது பூவேல்லாம் ஜஸ்ட்ட் வை வைக்கிறாங்க தோழி நம்ம போயிட்டு கண்காட்சி மாதிரி
பாத்துட்டு வந்துடனு ஆனா குடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம ஓ இப்ப கேரட் சொன்னீங்கல்ல தோழி இப்ப நம்ப கேரட்டுக்கு அந்த கேரட் கோ என்ன வித்தியாச தோழி
அது நானு ருசிச்சு பாக்கல தோழி ஆனா பாக்கறதுக் து அது ஒரு மாதிரி இப்போ நம்மளோடதே ஒரு பேபி கேரட் மாதிரி இருக்குது தோழி அத பாக்கறதுக்கு அத பக்க நீ நளமா மெடிசா லைட் ஆரஞ்சு கலர்ல இருக்குது தோழி நானு டேஸ்டு பண்ணது இல்ல
ஊம் செரி தோழி உ அஹ்
போனீங்க இந்த இப்போ விடுமுறைக்கு
நா எங்க சென்னைக்கு தா போனே தோழி நானு அங்க இருக் க்கற பீச்சுக்கு போன மெரினா பீச் ச்சுக்கு அப்றோ அந்த குவீன்ஸ்லேண்டுக்கு போனே அங்கெல்லா போய் அதெல்லா சுத் பேமஸா இருக்குல்ல தோழி அதெல்லா போய் பாத்துட்டு கொஞ்ச சுற்று பயணம் பாத்துட்டு வந்தோ அந்த பீச் பீச்ல பாத்தீங்கன்னா நம்ப கடைங்கல்லா இருக்குல்ல தோழி அங்க போய்ட்டு பொருட்கள்லா பர்ச்சேஸ் பண்ணீட்டு அப்றோ அங்க மீன் எல்லா பொரிச்சு இருந்தாங்க அதெல்லா சாப்ட்டுட்டு அப்டியே கொஞ்சோ பீச்சல விளாடீட்டு கொஞ்ச நேரோ ஒக்காந்து பேசீட்டு அப்டி வந்தோ தோழி அந்த அலைகல உக்காஞ்சி ரசிக்க தோழி நல்லா இருக்கு தோழி நீங்க அந்த மாரி போனது உண்டா சோ நீங் எல்லாமே நே
அ ஆ தோழி மெரினா போயிருக்கிறே அத நம்ம அந்த அலைகள் வரும்போது நமக் க்க ஒரு மன நிம்மதி கெடைக்
ஆமா தோழி ஒரு மனசு ஆறுதலா இருக்கு தோழி
ஆ தோழி நானு போயிருக்றே
நணஞ்சிட்டாதா நம்மளுக்கு அது காய வக்கிறதுக்குள்ளயு அதுல ஒரு ஸ்மெல் வரதுக்குள்ளயு வீட்டுக்கு போயிடணும்னு இருக் தோழி
ஆ ஆமா தோழி அது அது நம்ம அந்த ஈரோ காய துக்கு திரும்ப நம்ப காலணிகள் போடுறதுக் குள்ளது அது மண் ஆயிடு அதுதா அதுதா கஷ்டோ இந்த தடவ போம்போது என் கொழந்தைக்கு அந்த இது ஆயிட்டு கோல்டு ஆய்
ஓ அப்டியா ஆ ஆமா தோழி ஒத்துக்காது கொழந்தைங்களுக்குல்லா ரொம்ப எங்க தோழி கொழந்
அவுங்களும் விளையா ஆமா தோழி அவுங்களும் விளையாடணும்ட்டு விருப்பப்படுவாங்க
உம்
அதனால அ இருந்தாலும் நல்லா இருந்தது தோழி நாங்களும் போயிருக்கும் போது
ஓ அங்க வேற எதனா ஃபேமஸ் இருக்கா தோழி நா இது வரைக்கும் தான் பத்து வேற எதுனா நீங்க பாத்துருக்கீங்களா
அங்க இப்போ கொழந்தைங்களுக்குட்டு எல்லாம் விளையா ளத்துக்கு வச்சிருக்கறாங்க தோழி அதுதான் இப்ப ஸ்பெஷல்லு மத்தபடி நீ மீனு பீச்சு தான் தோழி எனக் தெரிஞ்ச வரைக்கும் ஆனா கொழந்தைகள கூட்டு போ னா அந்த சருக்குமரம் அதெல்லா இப்ப புதுசா வச்சிருக்கறாங்க தோழி
ஓ ஓகே தோழி இப்ப மால்லா இருக்குல்ல தோழி அங்க போனு என்னதான் இருக்கும் தோழி எனக்கு தெரியல நா ஒன் டைம் போய் வந்தேன் என்னதான் இருக்கு ஆனா போய் உள்ள பாத்தா ரேட்டா இருக்கு
ஆமா தோழி அங்க எல்லாம் விலவா சிதான் அதி எல்லா அதே பொருல தான் வச்சு வி க்கிறாங்க அங்க பாத்தா எக்கச்சக்கமா இருக்குது தோழி நானும் இப்பதான் போயிருந்தேன் ஆ போன மாசம் எனக்கும் அந்த மாரிதான் தோழி தோணிச்சு
ஆஹ் அதே வெளிய வாங்குனா அதெல்லாம் ஒரு மா ரேட்டா இருக்காங்க உள்ள போனா ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி இருக்குது தோழி அது ட்ரெஸூ எது இருந்தாலும் பா சச பண்ண முடியாது
ம் ஆஹ்ஹ தோழி அது நமக்கு பாத்தா அது ரீ சனபுலாகவே தெரியாது தோழி நமக்கு போயிட்டு பாத்துட்டுதா தோழி வர முடி திது நம்ம போனா
என்ன சும்மா வே
ஆ ஆமா வண்டலூர் ஜூ போய் ரிங்களா தோழி
இல்ல தோழி நா இன்னு போனதில்ல அது நெக்ஸ்ட் டைம் தா பிளான் பண்ணியிருக்க தோழி அங்க எப்டி இருக்கோ தோழி நம்ம கிட்டவே பாக்குற மாரி இருக்குமா மிருகங்கள
அது அந்த அளவுக்கு கிட்ட இருக்காது தோழி ஓரளவுக்கு இரு கோ எல்லாமே இப்போ தூரம் ம இருக்கு நா சின்ன வயசுல போன மாது நா சின்ன வயசுல ஒரு ரெண்டாவது மூணாவது படிக்கும் போது போன அப்போ நற்யா விலங்குகள் இருந் ந்த மாரி இருந் தது இப்ப அந்த அளவுக் இல்ல தோழி
ஆ ஏன் தோழி இப்போ எல்லா அதெல்லா போய்ட்டு இருக்கோறீங்களா
அது என்னனு தெரில ஒரு சிங்கம்
தும்மா தோழி மீன்கள்லா
மேல தெரியல தோழி நா பாக்கல ஆனா பறவைகள்லா நல்லா இரு இருக்குது தோழி அங்க நற்ய பறவைகள் இருக்கு
பறவைகள் இருக்க மானெல்லா வந்து கைல எப்டி குடுத்து சாப்பற மாரிலா பண்றாங்களே தோழி நா அது சிலது ஸ்டேட்டஸ் லா யாரோ போட்டிருந்தாங்க பாத்தே அதெல்லா உண்மையா தோழி அது மானுக்கு இப்டே குடுக்குறாங்க அஜித்து
க்க கூடாதுல்ல தோழி நம்ம எடுத்துட்டு போற உணவு
ம் ஆனா அவுங்களு அப்டிதா குடுக்குறாங்க தோழி நா அது போன்ல பாத்தே அத உண்மையா என்ன தெரில தோழி அதா செரி ஒன் டைம் போய் பாத்துட்டு வர்லான் இருந்தே
உம் வாங்க தோழி நம்மளு போயிட்டு கூட வரலாம்
கண்டிப்பா தோழி
அந்த மானலா அதெல்லா அந்த அளவுக்கு தெரியல தோழி நம்மெடம் நம்ம எட்த்துட் போறோ உணவெல்லா அங்க வெளிய்வே வாங்கி வச்சுர்றா ஹலோ அ அது எந்த அளவுக்கு உண் உம் நன்றி தெரியலாமே
ஆஹ் சேரி தோ
கொழந்தைகள்லா கூட் விட்டுட்டுப் போலாங் இதோயே அங்க சைக்கிள்லா இருக்குது அத வெச்சு த்ரி கூட்டிட்டு போனா கொஞ்ச நமக்கு ஈஸியா இருக்குமா
ஓ கொஞ் ஏ நம்ளுக்கு ஃப்ரி ஃப்ரியா இருக்ற மாரி கொ கொழந்தைங்களோட என்ஜாய் பண்ண மாரி இருக்கு போல ஆஹ் போய்ட்டு வரே தோழி நெக்ஸ்ட் டைம் நா ஆஹ் அஹ் வேற் குயின்ஸ்லாண்ட் போய்ருக்க தோழி யா அங்க அந்த விளையாட்டெல்லா விளையாட் இருக்க ஆனா அதுல எனக்கு அந்த ரோலர் கோஸ்டல்லாம் பயோ எ ஃப்ரெண்ட தா நா அம்ச்சுட்டேத் தோழி என்ன வாவான் கம்பள் பண்ணாங்க நா வர்ல சால மட்டு வாங்கி வச் ஸ் அஹ் டாம் அன் செரி தொடாமே போ
ஆஹ் தோழி
உம் அவ்ங்க பயந்துட்டாங்க ஆஹ் அவ்ங்க போயிட்டு வந்ட்டு என்னோட உயிரே கைல இல்லத் இப்ப வந்து சொன்னப்
ஆனா இப்போ எறங்குனதுக்கப்ற நல்லா இருக்கு தோழி சந்தோஷமா இருக்கு ஒரு மாதிரி பறந்த மாதிரி இருக்
அப்டியா எனக்கு பயம் தோழி அ தில்ல
உம் நானு போணுன் நெனச்சு கேக்குதாங்க தோழி இப்பெல்லா நெறைய ரைடெல்லா இருக் க்குதா தோழி அங்க
ஆஹ் நெறைய இருக்கு தோழி இப்பெல்லா புதுசு புதுசா கண்டுபுடிச்சுருக் க்காங்க ஆனா பாக்க பய்ம்மா இருக்கு நம்போத்து நம்ம அந்த டீ கப் பிடிக்கற்து சும்மா ரங்கராட்ன அந்த மாரி இருக் இதுதா போய்ட்டு அப்டியே வந் துர்றது தோழி மீண்டு நீங்க போனதில்லயா தோழி இன்னு அந் வேறென்ன
நா இன்னு போனதில்ல தோழி வெளிய பாத்திருக்குறே பாக்கறத்துக்கு எல்லா பெருசு பெருசா இருக் கவனோ அவ்ளோதா நா எனக்கு போய்ட்டு அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ட்டு ஆச தா தோழி எனக் கு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தடவ போய்ட்டு வரே
ஆஹ் செரி கண்டிப்பா போய்ட்டு வாங்க தோழி நல்லாருக்கு உம் நா ஆஹ் நா சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங் களா
உம் நா நானு சாப்ட்டேத் தோழி
உம் என்ன சமையல்
இங்க நா மீன் கொழம்பு செஞ்சே தோழி நீங்க
ஆஹ் ஆஹ் நா நா வந்து சாம்பார் தா தோழி மீன் கொழம்பா தோழி இன்னைக்கே செஞ்சீங்களா அத நேத்து வெச்சிருந்து நேத்து செஞ்சு சு இன்னைக்கு சாப்ட்டாதா நல்லா இருக்குன் சொல்லுவாங்களே
ஆமா தோழி இன்னிக்கு செஞ்சுட்டு நாளிக்கு சாப்ட வேண்டியதுதா தோழி நம்ம அப்போ
ஓ சேரி தோழி ஆனா அப்பதா அது நல்லா இருக்குல்ல தோழி அது ஒரு வந்து வேற மாரி டேஸ்ட்டு குடுக்கு
மறுநாள் சாப்பிடும் போதுதா இன்னொரு ருசியா இருக்குமே
உம் உம்
உம் நானும் செஞ்சு தர தோழி
ஆஹ் கண்டிப்பா செஞ்சு தாங்க தோழி நீங்க நானும் சாப்பிட்டு பாக்குற
உம் செரிங்க தோழி
எனக்கு ஒரு அழைப்பு வருது தோழி நா அப்புறமா கூப்புடவ
உம் உம் செரிங்க தோழி அப்புறம் பேசலாம் உம் செரி உம் பாய்